அரோங்
ஹலோ யார் பேசுறீங்க ஹலோ
யாரு பேசுறீங்ளா தெர்லீங்ளா என்ன மறந்துட்டீங்ளா
ஆ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க ஆ எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க என்னங்க திடீருனு நீ யாருன்னு கேக்குறீங்க நீங்க ஃபோன் நம்பர் சேவ் பண்லீங்ளா
ஆமாங்க புது ஃபோன் மாத்தனதால இதுல ஏதவு சேவ் பண்ல
அப்டியா எப்ப வாங்கனீங்க புது ஃபோன்னு சொல்லவே இல்ல
அது கொஞ்ச நாளா மாத்திட்டங்க வேற என்னோட ஹஸ்பண்ட் ஃபோன்லருந்து அதனால இதுல எது ஸ்டோர் பண்ல இல்ல இல்ல அவுரு ஃபோனு மாத்திருக்க
புரியில
அவுரோட ஃபோன் இருக்கு அதுல பழைய ஃபோன் அத வந்து மாத்திருக்கேங்க ஏ சிம்மு போட்டு வி ஓ அ என்ன மாடல் ஆ மாடல்லா தெரியில வி ஓ தா
சேரி சேரி
ம் என்ன பண்றீங்க எப்டி போது லைஃப்ல்லா
போது நல்லாதா உங்களுக்கு எப்டி போது
ம் போதுங்க எப்டியு ரொட்டீனா போற மாரிதா போதுங்க
ம் ம் ம் ரொட்டினானா பசங்களுக்கு வேற ஸ்கூல்லா ம் ஓபன் பண்ட்டாங்க போல
ஆ ஆமா ஆமா
இப்ப எந்த ஸ்டாண்டர்ட் போறாங்க ரெண்டு பேரு
ம் பெரியவங்க வந்து செகேண்டு ஆமா ஆமா ஆமா ரெண்டு பேரு பெரியவ வந்து செகண்ட் ஸ்டண்டடு
ம் ம்
சின்ன பொண்ணு வந்து யூகேஜி போரா
ம் ம்
யுகேஜி படிச்சுட்டு இருக்கா ஆ
யூகேஜி பெரியா பைய
பெரிய பெரிய சேகேண்ட் ஸ்டாண்டடு
ரெண்டு பேரையு மேக்கறது கஷ்டந்தா அப்போ எப்டி அடிச்சுக்கிறாங்களா எனக்கு இதுதா வேணுனா இதுதா வேணு அவளது வேணுனா அவளது வேணு எனக்கு அவன்து வேணுனா அவனந்து வேணுன்ட்டு
ஆமா ஆமா ஆமா ரொம்ப இப்ப ஒரு பொருள் எடுத்தா ஆ பண்ணுவாங்க அதா ஒரு பொருள் எடுத்தா அதுதா வேணுன் சொல்லிட்டு அவ கேக்குறது அப்டி மாத்தி மாத்தி கேட்டுக்கிறாங்க ம் அதுதா சண்ட வரு அடிக்கடி வரு இவங்க சாமாதானபடுத்துறதுக்கே கரெக்ட்டா இருக்கு
ம் ம் ம் எ பையனே சமாளிக்க முடியல ரெண்ர வயசு ஆவுது இப்பதா அவன பால்வாடிக் கூட்டு போய் வுட்டுட்டு வர சரி நா வேலைக் போறதுனால அவனே சமாளிக்க முடியல சம எப்டி சொல்றது ப்ரெஷரா ஆவுது ஒரு ஒரு நேர இது வேணுன் அழுவுறா அவ பாட்டுன் அழுவுறா கண்ட்ரோலே பண்ண முல்ல அழுதா கூட பரவாயில்யே வேற எதுனா பண்ணா கூட பரவால்லன்னு தோணுது எனக்கு
அப்புடி இல்ல வே எது கெடச்சாலு தூக்கிப் போடுறது அது மாதிரி ரொம்ப டென்ஷன்
புடிக்கலன்னா துக்கு அடிக்கிறா இப்பவே என்ன என்னையு எப்டி சொல் றது முடிய பிடிச்சி இழுக்கறா
ஆ
அந்த மாரி பண்றா அவருக்கு கோவ வருதா
ஆமா ஆமா ஆமா எங்க வீட்லயே வரு எல்லாருக்கு இன்னு பண்றது இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல்லா
பண்றீங்க எல்லாத்தையு
அது பாட்டு போகுது நம்ம என்ன பண்றது அவங்களுக்கு ஏத்த மாரி மாறிதா ஆகணு
ம் ம்
ம் நம்ம என்ன சொல்றோ அவங்க என்ன கேக்குறதுன் சொல்லிட்டு அடமெண்டா இருக்காங்க
ம் ம் அததா அதெல்லா எப்டி சமாளிக்கிறீங்கன் கேக்குற ஒரு ஒரு நேர கோவவரு ஒரு ஒரு நேர அதே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகு
ஆமா ஆமா ரொம்பதா அதான் அந்த ஸ்ட்ரெஸ்லேதா முடி ஃபுல்லா கொட்டுது இல்ல ரொம்ப ஸ்ட்ரஸ் ஆமா ரொம்ப அதிகமா ஆகுது நானு ரொம்ப ஒல்லியா ஆனதால கொட்டிடுச்சுனால நான் கட் பண்ணிட்டே பாதி முடி கட் பண்ணிட்டே
ம் ம் ம் ம் எப்டி உங்குளுக்கு முடி நீட்டா இருக்குங்களா
ஆமா ஆமா நீட்டா இருக்கு இப்ப நாம் இடுப்பு வரிக் கு கட் பண்ணிட்டே அதுக்கு கீழ வரைகு இருந்துச்சு நேத்து தா கட் பண்ண ஃபுல்லா
உம் ம் ஹாஸ்பிட்டல் எதுனா போய் எதனா வாங்கி சாப்பிடுங்க மாத்திர கீத்தர விட்டமின் டாப்லெட் எதுனா
உம் போகணு எங்க போறதுன் சொல்லிட்டு வீடலயே கொஞ்சோ தூங்கி ஏ தூக்கம் தான் வரமாட்டேது பகல்ல படுத்தாலே நான் ஆயின் படுத்து பாக்குறேன் தூக்கமே வர மாட்டுது நைட்ல பரவாயில்ல தூங்குறே அதுவும் லேட் நைட் ஆ தான் தூக் வருது
உம் காலையில சீக்கிரமா எந்திக்கணும்ல
ஆமா கால்ல சீக்கிரமான ஒரு அஞ்சர மணியா அந் மாரி டைம்ல எழுச்சு பண்ணா கரெக்ட ஆகுது ஆனாலும் நம் ஓவர் திங்கிங் ரொம்ப அதிகமா இருக்கு இப்ப நம்ம அடுத்து என்ன பண்றது அது மாரி யோசிச்சு யோசிச்சு பண்ற மாரி இருக்கு எங்கயாவது எழுதி வெச்சுக்கலாமா நம்ம இன்னைக்கான ஒர்க் அத பண்ணி என்னென்ன பண்ணணு அப்டின் சொல்லிடு அது மாரிலா தோணுது ஃபஸ்ட்டு எல்லாம் அப்டி இருக்காது இப்ப நம்ம வந்து முஷ்டமா அடுத்
பிரிப்பேர்டா இருக்கிறோம்ன் நெனைக்கிறீங்களா இல்ல எப்டி எப்டி ஃபீல் ஆகுதுன் சொல்றீங்க
நா நெனைக்கிறே
பிரிப்பேர்டா இல்லைங்ளா இல்ல அது ஒரு டிப்ரஷ் னாவுதா உங்குளுக்கு ஐயோ இது பண்லையே அது பண்லையேன்டு
உம் ஆமா இது பண்லா பண்லா பண்லான் அப்டியே தள்ளி போடுற மாரி இருக்கு அப்டி இல்லன்னா மறந்துருது அந்த விஷயோ அப்டியே
ம் ம் அப்ப நெறைய யோசிக்கிறீங்க போல லைஃப்ப பத்தி யோசிக்கிறீங்களா இல்ல பசங்கள பத்தி யோ சிக்கிறீங்களா
இல்ல ஃபியூச்சர் பத்திதா செரி இதே மாரி இருக்குமே அப்டின் சொல்லிட்டு அதுக்கப்புறோம் அப் பா அம்மா சைடு யோசிக்கிற வேண்டிய தா இருக்கு தங்கச்சிக்கு இன்னும் எது எதுவும் பண்ணல அப்றோ அப்
எல்லாருக்கும் இருக்கு தா ப்ராப்ளம் என்னா பண்றது எல்லாத் தியு எப்டி சொல்றது டாக்கிள் பண்ணி தா வரணு
ம்
அப்பறோ அதுவே எப்டி சொல்றது ஒரு மாரி ஆயிடு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா அப்பறோ நம்பள நம்ப ஹேண்டல் பண்றதே கஷ்டமா இருக்கு
ம் அதுதா நம்ள நம்முளுக்கு எதாச்சு ஒன்னுனா பாக்குறதுக்கோ இங்க யாரும் இல்ல நம்ளால ரொம்ப நம் பசங்க எல்லாரும் அபெக்ட் ஆவாங்க அதுவும் யோசி
ம் ம் கவுன்சிலிங் எதுனா போடலால்ல டாக்டர் அது மாரி யாருக்கிட்டயாச்சு
அங்க போனாலு என்ன சொல்ல போறாங்க
இதுக்கு வந்து வந்து நல்லா நீங்க தூங்கணு ஃபர்ஸ்டு அதுக்கு வந்து அவங்க ஃபர்ஸ்டு மாத்திர குடுப்பாங்க அதுக் கேத்தா மாரி
அ
நீங்க வந்து கண்டதெல்லா நீங்க எதுக்கு போட்டு யோசிக்கிறீங்க அவ்ளோதா லைஃப்பு கல்யாணோ ஆச்சி கொழந்த பொறந்தது கொழந்தைங்க கொஞ்சோ வளந்துட்டு அவுங்கவுங்க வேலய அவூங்க செஞ்ச ஒன்னே எதுனா ஒரு வேலக்கு போங்க
ம் ம் ம்
ஆனா வீட்ல இருக்கறது கஷ்டோ தா நானு இந்த ஒரு ஃபோர் இயர்ஸா வீட்லதா இருந்தே
ஆமா ம் ஓகே
பிரச்சனைகள் சிந்தனைகள் எல்லாமே இருக்கு தா ஒரு நேரோ ஒரு நாள் இப்டி இருக்கு ஒரு நாள் செரி உடுங்க அடுத்த வாட் அடுத்து பாத் லாம் நாளைக்கு பத்துக்கலா செரியாடுன்ற ஒரு
ம்
ஃபோன் பண்ண வேண்டிய தா இப்ப வேலக்கு போறதுனால கொஞ்சோ நல்லா இருக்கு
ம் நானு அந்த சேஃப் சோனுக்குள்ள போலாம் தானே எனக்கு ஒரு ஐடியா இருக்கு ஆனா நாபோயிட்டேனா இவரால சமாளிக்க முடியாது இவங்க ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க அதுவு பாக்க வேண்டிய தா இருக்கு க்கு அதனால கொஞ்ச நாளைக்கி அப்டியே போட்டு ஏதாவது கிளாஸ் போலா கொஞ்சோ இப்போ இந்த மிஷினஸ்லா கொஞ்சோ லோவா இருக்கறனால கொஞ்சோ நாள் கழிச்சி போலா அப்டின்னு தா நெனைச்சிட்டு இருக்கே கிளாஸ் எதாது ஜாயின் பண்ணலா ம் அது பண்ணா கொஞ்சோ பெட்டரா இருக்கு போக இது தவர வேற பண்றோ வேற சர்க்கல்ல போறோ அப்டின் சொல்லிட்டு
ம் ம் ம் நீங்க இப்டியே யோசிச்சினே இருந்தீங்கன்னா அது வந்து எப்டி சொல்றது
ம்
ரொம்ப இத ஆகலனாலுமே எப்பனா நம்ம எப்டி நம்ம ஒடம்பு எப்டி இருக் குன்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது திடீர்னு நல்லா இருக்கறவங்களுக்கு திடீர்னு எதோதா ஆகுது அந் மாரிதா எங்க அத்த பொண்ணுக்கு இப்ப அந்த இந்த மாரி தா ஓவர் திங்கிங் பண்ணி எப்டி சொல்றது இப்ப ட்ரீட்மெண்ட் ப போயிட்டிருக்கு கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் ஆல்ரெடி எடுத்துட்டு இருந்தாங்க
ம்
டாக்டர் சஜஷன்ல தா மாத்தரைய விட்டாங்களா ஆனா திரும்பவு அதே மாரி ரி ஆயி எப்டி சொல்றது அவுங்க கண்ட்ரோல்ல அவுங்ககிட்ட இல்ல நார்மலா இருந்தா கூட பரவால்ல எல்லாரையு ஒரு ரப் ஹா ஹண்டில் பண்றது அடிக்கறது
ஓ அடிக்கறாங்க ம்ம்
அந்மாரி ஆகுறாங்களா ஆதனால திரும்ப போய் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி
ம்
இப்போ கொஞ்சௌ ரெக்கவர் ஆயிட்டாங்கன்னு நெனைக்கிறே ஆமா அட்மிட் பண்ணி வச் வெச்சிந்தாங்களா எப்டி அமைதியா இருக்காங்க போல எதயுமே யாருன்னா ஒரு ஆள் கிட்ட பேசிட்டு நம்பிக்கையான ஆள் அப்டின்னு யாருகிட் ன எதனா சொல்றது கொட இப்பல்லா பயமாருக்கு ஷேர் பண்றதுக்கு நம்ம கதைய கேட்டு வேற எதுனா யாருக் நா போய் சொல்லுவாங்களோ இல்லல்ல அத வச்சு சந்தோஷப்படுறவங்களா இருக்கறாங்க நம்ம ஃபேமிலி சரௌண்டிங்லயே அதனால சர் ஒரு நல்ல ஆள் கிட்ட பாத்து ஷேர் பண்ணுங்க மனசு என்ன இருக்கோ
சேரி செரி செரி
ஷேர் பண்ணிட்டு ஆமா கொஞ்சோ ரிலீஃப் ஆவோ இப்ப எவ்ளோ பேருக்கு எவ்ளோ கஷ்டம் இருக்கு கை கால் இல்லாதவங்களா எப்டி எப்டியோ இருக்காங்க நம்மளுக்குல எல்லாம் இருந்தும்மே ஏதோ இருக்கோம் ஒரு நாள கடத்த முடியுது மாசத்துக்கு ஆன தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆயிடுதுல அப்புற என்ன உங்களுக்கு
ஆமா ம் அது கொஞ்ச நேர த்துக்கு அப்டி இல்லாமருக்கு சரி ஓகே நம்மளுக்கு என்ன எதுவுவோ எல்லாமே இருக்கு அப்டினு அப்பறமா திரும்பவும் அதுக்குள்ள அது அது வந்து அப்படியே வந்து யோசிக்க வருது
கோங்கறாங்க உங்கள நீங்க பிஸியா வச்சுக் ப்பா ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க என்னா பண்றது
அதான் அதான் அடுத்தது இன் பிஸியா வச்சுக்கற்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்
ம் உங்களுக்கு வேலயே கரெக்டா இருக்குமே அப்பற எப்டி இதெல்லா ஆனா யோசன இருக்கும்தா இதே பண்ணிட்டு இருக்கோமே படிச்சுட்டோம் வேற படிக்காமருந்தா கூட தெரிஞ்சிருக்காது
அதான் எதுக்கு நாலு வர்ஷோ வேஸ்ட்டு அப்டின் ஃபீல் ஆகுது இதுக்கு அட் இதுக்கு அடுத்து அத வச்சி என்ன பண்லாம் அப் அப்டியும் தோணுது கொஞ்ச நாள் எனக் தெரியல எனக்கு ஏன்னா கொழ்ந்தைங்க இருந்தாங்க குட்டியா இருந்தாங்கலா அதனால அவங்கள பாக்கத்துக்கு இ எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்துச்சு எப்பனா என் சின்ன பொண்ணு வந்து அஞ்சு மாசத்துலருக்கும் போது பாலு கம்மியானதால பிரஸ்பீட் அ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாங்க குடிக்கிறதுக் கம்மியானதால ஆமா அப்றோம்
அதான் நீங்க அதுலருந்து டேக்கிள் பண்ண பாருங்க சேரி கொஞ்ச வெளிய போற வேலருக்கு அப்றோ பண்ட்டுங்களா அடுத்த கால்ல பேஸ்லாம் கண்டினியூ பண்லாம் சேரி ஓகே பாய்
ஆ பாய்ங்க ப